ஆ வேலெல்லா முடிச்சுட்டே இப்தா முடிஞ்சிது
முடிச்சிச்சா வேலல்லா
ஆமா
ம்
அப்பறம் தா செரி கொஞ்ச நேரோ அப்புடியே ஒரு சுக்கு டீ போட்டு குடிச்சிட்டு
ம்
நம்ம கால் பண்ண வேல முடிசிட்ட
சேர் சேரி நானு இப்பதா வேல எல்லா முடிச்சிட்டு அப்டியே வந்த
சேரி சேரி சேரி தனியா இருக்கவுங்ளா பாத்தீன்னா மோஸ்ட்டா அந்த ஜாயின் ஃபேமிலிக் கூட சேரணு அப்டின்னா ஏதாது ஒரு கோவிலுக்கு போகும் போதோ இல்ல இந்த எறந்தவு ஆ அது மாரி தா ஜாயின் பண்ணுவாங்க அப்ப பாத்தீங்னா அது அவுங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமா இருக்கு
ம்
அத பத்தியே ஒரு நாலு நாள் ஒரு வாரம் பேசுவாங்க
ம் அன்னக்கி போனோ அதுல்லா அப்டி இருந்தோ இப்டி இருந்தோ அதையே ஒரு ஒரு மாசோ ஒரு வாரோ பேசிக்கிட்டே இருப்பாங்க
இப்ப மண்டபத்திலயே இருக்கனா ஒரு கல்யாணன்னா கல்யாணத்துல வந்து தா த்தா பாட்டி எல்லா இருப்பாங்க அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க அவிகில்லா அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க என்ன தெரிஞ்சு ப்பாங்க எப்டி இருக்கு டவுன்ல எல்லா இருக் கீங்களே பரவால்லயா எதாவது ஒடம்பு சரியில்லாம போகுதா தண்ணி எல்லா ஒத்துக்கிச்சா அப்புறம் சம்பளோ எல்லா பரவால்லயா இல்ல இங்கேயே வந்துற்றயா அப்டி சொல்லி கேப்பாங்க
ம்
அப்ப வந்து ஒரு பாசமா கேப்பாங்கல்ல அது வந்து அவங்களுக்கு கொஞ்சோ ஃபீல் ஆயிரு
ம்
ஆனா அவங்களுக்கு அங்க இருக்கறது ஓகேவா இருக்காதுதா டவுன்ல இருக்கிறது ஆனா என்ன பண்றது அவங்களோட பிள்ளைங்களையு பாத்துக்கணுல்ல அப்ப டவுன் போயி சம்பாரிச்சு கொஞ்சோ கொஞ்சோ செட்டில் ஆயிட்டாங்கன்னா கூட மறுபடியு வந்து வில்லேஜ் ஆ கிராமத்துக்கு வந்து அவங்களோட அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க என்ன பண்ணாங்ளோ அதையே அவுங்களு மறுபடியு திரும்பி பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா அவுங்க எப்டின்னா ஃபியூச்சருக்கான அமௌண்ட்ட சேத்தி வெச்சுட்டாங்க அப்டின்னா அதுக்கப்றோ வந்து கிராமத்துல போயி அவங்களோட இதெல்லா பண்ணுவாங்க ஆனா இப்ப வந்து ஏதா ஒரு ஃபங்க்ஷனு அப்டின்னா மட்டு தா பாத்துக்க முடியு இல்லனா இந்த திதி சொல்லுவாங்கல்ல அமாவாசைக்கி திதி குடு ப்பாங்கல்ல இது மாரி முன்னோர்களுக்கு திதி படைக்கும் போது அப்ப பாப்பாங்க இல்லன்னா குலதெய்வம் கோயிலுக்கு இது மாரி போகும்போது பாத்துக்க வேண்டிதா அதுவு அவுங்க எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பதா கூப்ட முடியு ஏன்னா அவங்க வேல வேல போவாங்க அவுங்களுக்கு அவுங்க கம்பேனில வந்து லீவ் குடுக்கணு
ம்
ஆ எப்டியு ஒரு நாள் பத்தாது ஒரு நாள் வந்து ஆ ஆ எப்டி கம்பேனி போய்ட்டா அன்னிக்கி ஈவ்னிங் வந்து கெளம்பி வந்தாங்கன்னா அடுத்த நாள் வந்து கோயிலுக்குல்லா போயிட்டு வண்டு அடுத்த நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்டி போனா தா கரெக்டா இருக்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணுனா அதுக்கு முன்னாடி மாசமே லீவ் எடுக்காம அடுத்த மாச லீவ் கேட்டாதா குடுப்பாங்க இது மாரி நம்ம கொஞ்சோ முன்னாடியே சொன்னோன்னாதா அவங்களால வர முடியு இந்த வெறு டவுன் சைட் போய் இருக்கவங்களுக்கு
ம்
அப்றோ வேற என்ன பண்ணுவாங்க நம்ம ஊர்ல எதாவது திருவிழா திருவிழானா கூப்பிடுவோ
ம்
இல்லன்னா அவுங்க பிள்ளைங்களை எதாவது ஆ காது குத்தறது
ம்
பேரு வெக்கிறது
ம் ஹும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு தா
ம் இந்த பாடத்துல அதா சொல்றாங்கல்ல உறவினர்கள் கூடும் விழா
அ ஆ
வேற பிரச்ன பண்ணீங்க யாராவது அ வயஸ்க்கு வண்டாங்கன்னா அதுக்கு
ம்
இத் மாரி எதாது இருக்கூ போது தா வருவாங்க மத்த எதுக்கூ வர மாட்டாங்கல்ல
ம் ம் அவங்க எப்பவுமே அவுங்க
அவுங்களுக்குலா அப்டியே ஒரு மாரி பிரஷ்ஷரா இருக்ககூ டவுன்லே இருந்துட்டு ஆனா அவுங்க வெளில போவாங்கதா ஏதோது ஒரு பீச்சு பார்க்கு போவாங்க ஆனா அங்கெல்லாம் போனா கூட அவ்ளோ ஜாலியா இருப்பாங்களான்னு தெரியாது அப்டியூ அவங்க அவுங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேற யார பிள்ளைங்க கூப்டு போவாங்க அவுங்களதா பாத்துட்டு இருப்பாங்களே தவிர அவுங்களால ஜாலியா இருக்க முடியாதுல்ல
ம் ஹூம்
இங்க வந்ட்டாங்கன்னா தாத்தா பாட்டி அவுங்க அண்ணியர் இருந்தாங்கன்னா அண்ண பாத்துக்குவாங்க இல்னா அவங்கா இருந்தாங்கன்னா அவங்க அக்கா பாத்துக்குவாங்க பிள்ளைங்கள இவுங்க கொஞ்சொ ஜாலியா இருக்கலா ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா ஆனா ஜாயின்ட் ஃபேமிலியா இருந்தாலூ வேல அதிகந் தா ஒவ்வொருத்தருக்கூ பாத்து பாத்து சமைக்கணூ தாத் தா பாட்டீன்னா சுகர் இருக்கனா சுகருக்கு தனியா சமைக்க ஆ சுகருக்கு அவங்களுக்கு தனியா ஒரு மாதிரி சமைக்கணூ அப்புறோ பி பி இருந்தா பி பி வேற பி பி இருக்கவுங்களுக்கு ஒரு மாதிரி ‌ஆ எப்டின்னா மட்டன் சிக்கன்லா அவுங்களுக் குடுக்காம ஆ ஹெவியா எதுவூ குடுக்க கூடாதுல்ல அவுங்களுக்கு ஃபேட் வர்றது அது மாதிரில்லா கொடுக்கூ கூடாது அ கொஞ்சசொ ப்ரெஷர் ஆகுறதுக்கு காரம்ல்ல கொடுக்கவே கூடாது பி பி இருக்குறவுங்களுக்குல்லா மைல்டா குடுக்க ஆரம்பிக்கினோ ஒவ்வொருத்தவுங்களுக்கு பாத்து பாத்து செய்யணூ அப்புறோ துணி எல்லா அவ்ளோதா ஒரு ஏழு பேர் இருக்குறாங்கன்னா ஒரு நாளைக்கு ஏழு செட்டு அ கழட்டுவாங்க ஏழு செட்னா ஏழு செட்டு கிடையாது சின்ன பிள்ளைங்கன்னா ஒரு ரெண்டு செட் அ டெய்லி டெய்லி எவ்ளோ தொவைக்கிற வேல வரூ அப்பா சாமி
இது இந்த மாதிரி இந்த வேல விஷயோ அது மட்டும் தா ஜாயிண்ட் ஃபேமிலியிலா
அதா வேல செய்யணூ எவ்ளே வேல இதுக்கெல்லா நம்ம வந்து பிளான் வேற பண்ணி கொடுக்குறோ இதுலா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின் சொல்ட்டே நம்ம சொல்றதூ நம்ப சொல்ற மார் தா கொஞ்சொ தா கேட்பாங்க அப்புறோ தாத்தா பாட்டி அதுலா ஏதாவது கரெக்ட் பண்ணா கூட கரெக்ட் பண்ணுவாங்க நம்பைக்கி ஏதாவது சொல்லணுன்னா எல்லாரூ உக்காந்து ஒன்னா உக்காந்துதா சொல்ல முடியூ ஒருத்தர டிசைட் பண்ண முடியாதுல்லா இவங்களுக்கூ இவுங் எப்படியூ ஒன்னாதா இருக்கோ ஆனா இவங்களுக்கு தனியா ஏதாவது வேல இருக்கூ இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது தனியா வேல இருக்கூ அப்போ எல்லா வேலையூ முடிச்சுட்டு வந்தாதா கரெக்ட்டா இருக்கூ ம் எப்டின்னா ஒருத்தவங்க வந்து காட்டுல தண்ணி ஊத்துறதுன்னா ஊ வாங்க அவங்களோட டைம் அதுதா அப்ப அந்த டைம்ல அவங்க ஊத்தி முடி என்னமோ அப்ப அப்ப வந்து தாதா பாட்டி வேற ஏதாவது வேல கொடுத்தாங்கன்னா அது எப்டி அவங்களால பண்ண முடியு
ம் அது கரெக்ட்டுதா ம் அது கரெக்ட்டுதா
அப்ப வந்து ஒவ்வொருத்தவங்களையு எல்லா எல்லாரையு உக்கார வச்சு ஒன்னா ஒட்கார வச்சுதா சொல்ல முடியு
ம்
அதனாலதா ஜாயிண் ஃபேமிலி வந்து மோஸ்ட்டா எல்லாரு அ விரும்புவாங்க
ம்
ஒன்னா இருக்கறது ஒன்னா பேசுறது ஒன்னா டிசிஷன் எடுக்குறது இதனால ஏன்னா இப்ப வந்து நியூக்ளிய பேமிலியா இருக்கவங்க தனியா போயிட்டாங்கன்னா ஆ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிெசிஷன் எடுக்கும் போது கரெக்டா தப்பான்னு தெரியாது இதே தாத்தா பாட்டியா இருக்கவங்களுக்கு அனுபவோ வந்து இருக்கு அவ்ங்க வந்து இப்டி பண்ணிருக்கோ எங்குளுக்கு தெரியு அப்படின் சொல்லுவாங்க அப்ப வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டோன்னா அவுங்க சொல்லுவாங்கல்லா அவுங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய இருக்கு ஏதாவது இப்போ இந்த இப்ப இந்த சீசன்லா வந்து ஏதாவது ஒரு ஒரு வெங்காயமோ தக்காளியோ காயோ ஏதாவது பண்ணும்போது இந்த சீசனுக்கு எத அதிகமா வெளையுமோ அதுதா நம்ம குடுக்குணு இப்ப சம்மர்லா பாத்தீங்கன்னா ஆ ம் ம் எது முருங்க முருங்க போ முருங்க கீரல்லா கொஞ்சோ அதிகமா வளரு இப்ப அத வந்து நம்ம ஹார்வஸ்ட் பண்ணொ அப்டின்னா கொஞ்சோ கரெக்டா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதெல்லா ரெடி பண்ணிரணு
ம் ம்
அப்ப அப்படி வந்து அவங்க சொல்வாங்க இந்த இந்த காலத்துலா இந் இது இது வந்து நம்ம பயிர் போட்டு எடுக்கணு அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு ஆள் வேணுமல்லா இதே தனியா போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே தெரியாது
அது கரெட்டு தா ஆனா இந்த இது இந்த வேல இது மட்டுக்காக தா மோஸ்டா யாருமே ஜாயிண் பேமிலி வேண்டா அந்த மாரி ஒரு இதுல இருக்காங்க நியூக்ளியர் பேமிலிக்கே இது பண்றாங்க ஆனா இப்டி இருந்து இப்டி இருந்தானே இப்ப ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலோ இல்ல இப்ப நம்ம கொழந்தைங்க ல பாத்து இருக்கரதா இருந்தாலோ எல்லாமே ஜாயிண் பேமிலிலா ஓகேவா தா இருக்கு
ஆமா
கொழந்தைங்கல பாத்துப்பாங்க
ம் நம்புலுக்கு பேமிலி பத்தி எந்த பிரச்சனையு இருக்காது வேல செய்யற வேல மட்டுந்தா நம்மளுக்கு ப்ராப்ளமே ஜாயின் பேமிலி ல மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா தா இருக்கு
ம் அது டு தா கொஞ்ச பேர் அத போ க்கு வேல அத மட்டு ரூஜா இத இத பண்ணி வேண்டா தனியா போயிடலா டின்ன இது பண்றோ மத்தப டி இந்த ஜாயின் ஃபேமிலிலலா அவளோக்கா இது இல்ல நாலு நம்ப டிசிஷனு கோ பாத்துக்க எல்லாமே ஒரு இது இந்த சைட்ல பாசிட்டிவா தா இருக்கு
ம் ம் ஸ்டார்டிங் என்ன ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக்குமா
ம் நம்ம அங்க இருந்து நம்ம சைட்ல நியூக்ளியரா இருந்துட்டு இங்க வந்து இருக்கிறது கொஞ்ச கஷ் கஷ்டமா தா இருக்கு அது அப்டியே பழகிட்டோனா ஆட்டோமேட் டிக்கா செட் ஆயிரு
ம்
ம்
அங்க ஒவ்வொரு வேல டிஃப்ரெண்டா இருக்கு அங்க வேல செய்யாம இருப்பாங்க இங்க வந்து வேல செய்யணு அங்க வேல செஞ்சா சப்போஸ் நம்மளுக்கு டயர்டா இருக்குனா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவாங்க இங்க நம்ப இருக்கும் போது ஹோட்டல்லா வாங்கி சாப்பிட முடியாது
ம்
இப்ப எ ஒருத்தங்களுக்கு வந்து முடியலனா இன்னொருத்தங்க பண்ணுவாங்க
ம் இப்ப இங்க இருக்கம் போது நம்ம அங்க சா இப்ப ஏதோ கொஞ்ச பேத்துக்கு சமைக்க தெரியலனா கூட இப்ப இங்த ஜாயின் பேமிலில இருக்கும் போது இப்ப நம்ம ஒன்னு ரெண்டு கத்துக்கலா புதுசா எல்லாமே இப்டியே அந்த மாரி எல்லாமே இரு
ஆமா கத்துக்கறத விட நம்ப கத் கத்துக்கணுனு கத்துக்க முடியாது வருவாங்க இது இ ம் இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சரு அப்டின்னு சொல்லுவாங்க நம்மளு சரின்ட்டு சொல்ட்டு கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருவோ இதுலயே அப்டியே பழகிரு எப்டினு நம்ப ஸ் தா இருப்போ அப்பற அவுங்க சொல்ற வேல செய்யும்போது நம்மளுக்கே இப்டி பழகிடு இந்த காய் வச்சு இது செய்றவாங்களா இந்த காய் வச்சு இது செய்வாங்களா அப்டி சொல்ட்டு நம்மளுக்கே அதுலா பழகிடு
ம்
அப்டி இருக்கும் போது நம்மளுக்கு சமைக்கிற வேல அவ்ளோக்கு கத்துக்கணுனு கத்து முடியாது வேல எதுவு கத்துக்கணுனு கத்துக்க முடியாதுல்ல
ம்
அதுவே பழகிடு
பழகிரு இங்க இருந்தானா
ஆ
ம்
சேரி ஓகே
சரி அப்போ
நைட்டுக்கு சமைங்க அப்பற பேசலா
சரி காப்ப போய் சமைக்கணு வாங்க எல்லா இருக்கு
ஆ சரி வக்கிறே
அப்போ ஓகே பாய் ஆ